துணி தொவக்கர வேலையெல்லா இல்லயா இன்னைக்கு தொவச்சு முடிச்சுட்டிங்களா
தொவச்சு முடிச்சாச்சு
நா காலைலயே தோவச்சுட்டே அவன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோனே தோவச்ச துணி அப்படியே ஆங்கர்ல தொங்கிட்டு இருக்கு அது இனோ எடுத்து காயப்போடாம இருக்கே நானு
நா எனக்கு இன்னைக்கு நெறைய சேர்ந்துருச்சு என்னா ரெண்டு டைம் நைட்டு சுச்சு போயிட்டா சின்னவே தூக்கத்துலயே அது வேற பெட்ஷீட்டு த பாயி தலவாணி எல்லாத்தையு ஊற வெச்சு தொவச்சி ரொம்ப நாளா போகாம இருந்தா நேத் து என்னமோ ரெண்டு ட ரெண்டு டைம் ஆ அத ஆ தூக்கோ அசந்து தூங்கிறா போலயே முன்னல்லா எழுப்பிருவா என்ன அம்மா சுச்சு வருது நைட்டு எழுப் புவான நேத்து என்னமோ எந்திரிக்கவே எழுப்பவு இல்ல அதனால நெறைய வேல வெச்சுட்ட காலைல
அதுதா பெரிய கஷ்டமா இருக்கு சிஸ்டர் இந்த பசங்க என்னைக்கு தா புரிஞ்சு நிப்பாட்டு வான்ற டெய்லியு பெட்ஷீட்டு
ஆ எம்புட்டு தா தொவைக்க முதுகெல்லா வலிச்சிருது
நா பெரிய பெரிய பையனே ஓவ்வொரு நாளைக்கி போய்டுறா தூங்காத அந்த பி டி பீரியடு அவ அ அவனுக்கு க்ராத்தே கிளாஸ் என அந் எனக்கு தெரியு அவனுக்கு இன்னிக்கி இந்த கிளாஸ் இருக் கண்டிப்பா அவ போவா தெரியாதுல்ல அந்த அசந்த அந்த ரொம்ப ஸ்கூல்ல ஹாட் ஒர்க் பண்ணானா இங்க வந்து தூங்கிடுறாங்க அழுப்புல தூங்கிடுறாங்க நா முழிச்சிருந்தா அடி எழுப்பி எழுப்பி அந்த லவளோ கிளாக் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி எழுப்பி தூக்கி விட்டு பாத்ரூம் போய்ட்டு வருவ நம்பளோ அசந் தூக்கிட்டோமா
ஆ ஆ அத அம்ப தூங்கிட்டோன அவ்வளோதா நம்மளே வீட்டு வேலைய பாத்து நால்லா படுத்தன்ன பதினொன்றரை ஆகு படுக்கறதுக்கு காலையில ஏழு மணிதா நை ட்டு எந்தரிக்கவே மாட்டே இவ்ங்க தா நேத்து சுச்சு போயிட்டாண்டி சு ச்சு போயிட்டான்டி ஜட்டிய கழட்டியுடு அவ ஈரத்துல கெடக்கா ஈரத்துல கெடக்கான்னு எழுப்பி எழுப்பி தூக்கத்திலயே கழட்டி வேற ஜட்டிய மாட்டி மறுடி பாத்தா காலைலயு மறுபடியு ஈர மறுக்கா சுச்சு போயிருக்கா விடிய காலைலயே
ஸ்கூல்ல போவா ஸ்கூலுக்கு போறான்ல சிஸ்டர் இனி அப்டிதா இருப்பா அவுனுக்கு அலுப்பு
ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் மி ரெண்டு டை இப்ப ரெண்டு நாளா ஸ்கூல்லயு மதியான டைம் சுச்சு போய்றானா தூங்க வெக்கிறாங்கல்ல ஸ்கூல்ல அ தூங்கு போதே போய்றா மேம் சொல்லவே மாட்றா அப்டின்னாங்க நேத்து அவுங்க மிஸ்ஸு அப்டியா மிஸ் தூங்குமோது போய்றானா நா சொல்றே அப்டின்னே வேற என்ன சொல்லே போடான்னா கூட போ ஆ தூங்கறதுக்கு முன்னால போக சொல்றாங்களா போக மாட்றானா யார் கூடயுமே பேச மாட்றா அமைதியா இருக் கா ஆ தூக்கத்திலயே சுச்சு போய்றா மழ கொஞ்சோ பழகணு ஏன்னா இவன் கிளாஸ்லயே இவந்தா சின்னப்பையே எல்லாருக்குமே ஒரு மூன்ற வய்சு நாலு வய்சு இருக்கு இவந்தா இப்பதா மூணு முடிஞ்சிருக்கு ஆனா மோஸ்ட்லி பால்வாடிக் போமோது யார்ட்டயு பேச மாட்டா ஆனா வீடலன்னா அப்டியே சவுண்டு பயங்கரமா வெளில வரு அப்டி மைக்ல கத்தற மாரி கத்துவியா அங்க ஒ அவுங்களல்லா பாத் து பயந்துட்டு அமைதியா இருக்குது போல
இந்த மூஞ்சியு பால் குடிக்குமானே மூஞ்சி வச்சிருப்பானுங்க நம்ப மாட்டாங்க இவ பேசுவா இவ ரவுடித்தன பண்ணுவானா அப்டி அமைதியா இருப்பா
என்ன மேம் சொல்றீங்க அமைதியான பைய்ய மேம் எங்க கிளாஸ்லயே ம் எங்க கிளாஸ்லயே அ மைதியான பைய்ய மேம் அப்டிம்பாங்க நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாருங்க அப்டின்னுட்டு வந்த நேத்து இப்ப அத சொல்லித பிளாக் மெயில் பண்றது சேட்ட பண்ண ஸ்கூல்ல போய் விட்ருவே மேம்ட சொல்லி குடுத்துருவ அப்டின்னா போது அப்டியே கப்பு சிப்புன்னு உட்காந்துருவா பயந்துகிட்டு
அதெல்லா இந்த சின்னதுக்கு அதெல்லா பயமே இல்லமா ஆ சொல்றியா சொல்லூ ஏ அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லு சொல்லு மாமாட்ட சொல்ற சொல்லு ஒந்தம்பிக்கென்ன பயமா பெரியவ இன்னு பயப்படுவா ஆ பெரியவ இன்னு பயப்படுவா அவங்கிட் எவ்ளோ அட்டாச்சாகரா மாமாட்ட சொல்லுவேன் அடிப்பனா அமைதியாயிடு இது சொல்லு ஒந்தம்பிக்கென்ன பயமா சொல்லு ஒந்தம்பிய நா அடிச்சிருவே கைய ஒடச்சிருவே அவனத் தூக்கி கெணத்துக்குள்ள போட்ருவே கெணத்துக்குள்ள அவனத் தூக்கி இவ போட்டுருவானா நா என் எனக்கு நா யாருக்கு பயப்பட மாட்டே நீ யாருக்கிட்ட போய் சொல்லு
ம் ஏம் பெரிய பையனு அப்படித்தா எங்க அம்மா கிட்ட கூட பேசமாட்டா எங்கம்மா அரட்டுவாங்க என்னடா பன்றே அப்டின்னா பயப்படுவா ஆச்சி திட்டுவாங்கம்மா ஆச்சி சத்தம் போடுவாங்க ஆச்சி அடிப்பாங்க பேசமாட்டா இவ உனக்கென்ன ஒனக்கென்ன அப்படிங்கேப்பா என்ன என்ன ஏதாது சொல்ட்டேனா ஒனக்கென்ன ஏன்டா இப்டி பண்றேங்கேட்டா ஒனக்கென்ன அப்டிங்கேப்பா
ஒனக்கென்னா பிரச்சன மாரி கேட்டு வருவா ரெண்டு வாட்டி கூப்ட்டோனா பெரியவ ஒரு வாட்டி கூப்ட்லொம்மானு வருவ இவ ரெண்டு வாட்டி மூனு வாட்டி கூப்ட்டா என்னானே கேட்க மாட்டா ஸ் பக்கத்துலதா ஒக்காந்துட்ருப்பா என்னானே கேக்க ஆமா டேய் உன்னதா என்னடா பண்ணிட்ருக்கனா ஒனக்கென்னா பிரச்சன ப்ப அவ திரும்ப ஒனக்கென்னாமா பிரச்சன ருத்தூர்னுகிட்டே இருக் க்கிற அப்டின்னுவா ஏ அம்மா கூப்ட்டா என்னான்னு கேட்டு கேட்டுப் பழகுடானா என்னா சொல்லு சொல்லித் தொல அப்டின்னுவா ஒரு நேரோ
எரிச்சலா
ஆ சொல்லித் தொல டார்ச்சர் பண்றமா நீ என்னப் போட்டு நீ கொஞ்சங்கூட ஒனக்கு என்னய பாத்தா பயமே இல்லம்மா நா சொ நம்ம பேச வேண்டியது அவ சொல்லிட்டு போவா ஒனக்கு கொஞ்சங்கூட ருத்தப் பாத்தா ஒனக்கு கொஞ்சங்கூட பயமே இல்லம்மா அப்டின்றா அவ வயசலா நால அம்மான்னுல்லிருப்பனானனு தெரியலா அது இனி
ஆ ஐயோ ந இன்ன வரைக்கு எங்க அம்மாட்ட அடிவாங்க வெளக்க மர வச்சு அடிப்பாங்க
டவுன்லோட் பண்ணாவாமா அப்டின்ற அது என்னேனே தெரியது நம சொல்ற அந்த வார்த்த அவனு சொல்ற போன் எடுத்தாம நா டவுன்லோட் பண்ணிக்கிற மா ன்றா டேய் போன் நாங்களா பட்டன் போன் தொட் பாத்ததில்ல டா அதுவே பயப்படுவொம்டா நீ என்னட டவுன்லோட் பண்ண
அய்யோ நாலா ஸ்கூல் படிக்கிற டபுள் ஒன் ஜீரோவா அந்த செல்லுதா வச்சிருப்பாங்க நா இருபத்தஞ்சு கொட தண்ணி எடுப்ப எங்க வீட்ல பைப்பு கனெக்க்ஷன் கெடையாது ரோடு தெருவுல போய் தா தண்ணி எடுக்கணூ செல்லு குடுமா செல்லு குடுமா அத அதுல ஒரு பாம்பு கேம் இருக்குமா அந்த பாம்பு கேம் வெளையாடுறதுக் செல்லு குடு செல்லு குடுன்னு ரெண்டு மண் நேரொ அவங்ககிட்ட உக்காந்து அழுத அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க தண்ணி புடுச்சுட்டு வா தரேன்பாங்க தண்ணினா ரெண்டு கொட மூணு கொட கெடையா இருபத்தஞ்சு கொட எடுக்கணு அங்க ரோட்டுக்கு வீட்டுக்கு கஷ் கஷ்டப்பட்டு அலுது அடம்பிடிச்சு அது தண்ணிய எடுத்து அத செல்ல வாங்கி கேம் விளாடுவெ இப்பல்லா அசால்ட்டா எடுக்குறது செல்ல பாத்தா ஒரு பத்து கேம் எம்பைய ஏத்தி வெச்சிருப்பா
அதேதா சிஸ்டர்
இந்த வெளம்பரம் வர்றதெல்லா ஏத்திர்றது
ஷீக்கோ ஆப்பு ஷீக்கோ ஆப்ன்னு ஒண்ணு இருக்கா ஷீக்கோ ஆப் ப்புனு ஒன்னு இருக்கு அந்த மூணு நாளா பெரியவன் பண்ற ஆப்பு அந்த ஆப்ப நா ஏத்திக்கணு எதுக்குடானா நா இங்கிலீஷ் கத்துக்கப்போறே ஓ புக்க மொதல்ல பட்றா இந்த புக்ல இருக்கல்லா புடிக்கல அதுல வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மிஸ் பண்ண ஒருத்தங்க பேஸ் வாங்க அவுங்ககிட்ட கத்துக்கிறே நானு சும்மாயிர்றா எதுவு பண்ணாத ஆனா என்னனமோ டவுன்லோட் பண்ணிவுட்டு போயிருக்கா நா இன்னைக்கி தா எடுத்து பாக்குறே இவன் டவுன்லோடு பண்ணது அங்க ரிஜெஸ்டர் ஆகி இருக்கும் போல அவுங்க கால் பண்றாங்க நீங்க மேம் இந்த ஆப்ல ஆட் ஆயிருக்கீங்களான் நா எதுலயுமே ஆட் ஆகலைங்கன்றே
எனக்கு அப்புடிதா போன் வரு அடிக்கடி நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்ட்டு நா எங்கம்மா ரெஜிஸ்டர் பண்ணே
இப்ப எனக்கு என்னனா நா கத்துக்குற போறே வஷிக்கோ ஆப்
தீங்களா இப்ப ரீசென்டா ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால இப்புடிதா கொழந்தைங்க கையில செல்ல குடுத் த்து எதோ ஒரு நம்பர அமிக்கி அவுங்களோட அக்கௌண்ட் உள்ள பைசா எல்லா போயிருச்சு அப்டின்ட்டு அ கேஸ்லா ஃபைல் பண்ணி ஒ பே ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு பேட்டி குடுத்துட்ருந்தாங்க அதுல இருந்து இவுங்க அப்பா செல்ல கையில குடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவுங்களுக்கு வரவு செலவு அதிகமா இருக்கு இவன் பாட்டுக்கு எங்கையாது அக்கௌண்ட்ல போயிட்டு நம்பர கிம்பர அனுப்பி வுட்டுட்டானா போய்ருமே அப்டின்ட்டு அந்த நியூஸ் பாத்துல இருந்து அவங்ககிட்ட ஃபோன வாங்க மாட்டாங்க குடுக்கவு மாட்டாங்க இவங்க நா என்ன கொஞ்சோ எலக்காரோ அவுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே
நா என்னா அக்கௌன்ட்ல வச்சுருக்குறோ நம்ம ஜீரோ போலன்ஸ்தா இருப்பா இன்னு
ஜீரோ பேலன்ஸ் தானே அக்கௌன்ட்டே கெடையாது எனக்குலா அப்டின்னு நா பாட்டுக்கு குடுத்துறாதடா வச் சுக்கடா அப்டின்ட்டு இப்பதா கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்குக் காண்டி அக்கௌண்ட ரிலீர் பண்ணி இது பண்ணியிருக்கே
ஃபோன் தர மாட்டேன்டே சிஸ்டர் சின்ன பையே ஒரு தறோ தண்ணிக்குள்ள தூக்கி ஃபோன தண்ணிக்குள்ளயே போட்டா சிஸ்டர்
ஆ ஆ அய்யோ அப்பா ஆ ஆ
இப்ப இது இன்னொரு ஃபோனை இது தம்பி யூஸ் பண்ணிட்ருக்க ஃபோன எனக்கு குடுத்துருக்கா சாய் என்னடானா தூசி ஓட்டிருச்சா ஃபோன்ல
ஆ கட்
நா இங்கேத் நாங்க தோட்டத் துலதா இருக்கோ ஆ பக்கெட் நெறையா தண்ணி இருக்கு தூக்கி உள்ள போட்டு முக்கிட்டுருக்கே நா அங்க தூரத் இருந்து பாத்தே எனக்கு பாக்குறதுக்கு எதோ துணிய முக் ப்ளா அது மேல ப்ளவுஸ் ப்ளாக் கலர்ல இருந்துச்சு எதோ அவன் போட்ருந்த வா எதாது தண்ணில ஒலப் ப்பிகிட்ருக்க போல நெனச்சுட்டு நாங்க ஆனப் ஒரு கொஞ்ச தூரோ தள்ளியிருந்துச்சு அங்க பாத்து எதோ பண்றாங்கன்னு நெனச்சு இப்டி ஃபோன த்திக்குள்ள முக்குவானா தெரியு உள்ள முக்கி தொவச்சுக்கிட்ருக்கா போட்
ஐய்யோ அப்பா ஆ ஆ
என்னடா பண்ணா ஏன்டா இப்டி பண்ணான்னு அடிக்கிறே அழுக்கா இருந்துச்சுமா கழுவுனே மா இன்றியா ஐயோ
அடி வெளுத்து திரும்ப தொடுவியாடா தொடுவியாடா ரொம்ப நாள் வரைக்கு பயந்துட்டு தொடாம இருந்துயா இப்ப மறுபடியு பயோ விட்ருச்சு இப்ப என்ன சொல்றா டே மறுபடி ஃபோன எடுக்கார்றா தம்பி தண்ணியில எதுவு போட்டுருவ கீழ போட்ருவேன்னன் நன்றே ஆ ஏ தம்பி தா திரும்ப இந்த ஃபோன குடுத்தானா திரும்ப மாமா கிட்ட வாங்கிருவோ
வாங்கிருவோ ஆ அவ்ளோ
பயோ விட்டுருச்சு திரும்ப மாமா இன்னொர் ஃபோன் வச்சிருக்கலாமே அத வாங்கிருவோ ஏ ஓ அப்பாக்கிட்ட கேள்டா வெவ்வரமா இருக்காய்ங்க சிஸ்டர் அப்பாங்க கிட்ட எதுவு கேக்கூடாது அப்பாங்க காசு மட்டு பத் ரோராய்ங்கே நம்ம அப்பா மட்டு காசு மாட்டு இவக ரோட்ல கடக்கு எது கேட்டாலுமே எல்லா கொழந்தையு அப்பாட்ட கேக்கு எ பிள்ளைய ரெண்டு தாத்தாட கேப்மா மாமாட்ட கேப்போம்மா
ஆச்சிட்ட கேப் மா
பாவம்மா அப்பா கிட்ட காசு இல்லையா அப்பா பாவமா அப்ற எங்க வீட்ல மட்டு ஏன்டா மரத்துலயாட காய்க்குதுன்னா நீ கேள்மா அங்க கேள்மா அப்பா லா பாவமா அம்மாச்சீ தத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்மா
ம் அப்டிதா செய்வாங்கே எங்க அம்மாவலா விட்றதே கெடையாதை ஆ வீட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டோனா எங்க அம்மாவே விடறதே கெடையாது ஒரு மளிய பெட்டி கடைக்கு ஒரு பத் தடவ பேய்ட்டு பேயிட்டு வருவாங்க சாக்லேட்ட வாங்க அத வாங்க இத வாங்க மேன்ட்டு‌ இங்க நா எதுமே வாங்கி குடுக்க மாட்ட ரொம்ப கண்ட்ரோல இருப்ப பீஸ்கேட் சாப்ட கூடாது சாக்லேட் சாப்ட கூடாதுன்டு ரொம்ப காண்ரோல வச்சிருப் பணா ஊருக் போனா எல்லாமே அத ஒடச்சு தள்ளீட்றது எ தங்கச்சி ஆஹ் எ தங்கச் சிதா அத பழக்னது அவனுக்கு அந்த லேசுங்கிறதே தெரியாது சிப்ஸ் அந்தலேஸ் அப்டிங்கறதே தெரியாது ஊரு கூட்டு போய் அதை ஃபுல்லா பழக்கி உட்டா இங்க வந்து இவங்க அப்பா என்ன என்ன திட்றாங்க இதெல்லா யார் பழக்கிஉட்டா அப்டின்ட்டு
வாங்கிதர்லனா அடிச்சு அழம்
ஆஹ் ஆமா கடையில கடந்து உருண்டுருவாய்ங்க அவ தொல்ல தாங்க முடியலைன்னு சொல்லி வாங்கி தந்துருவா
நம்ம கிட்ட ஒரு மூஞ்சிய காட்டுவாய்ங்க அங்க ஒரு மூஞ்சிய காட்டுவாய்ங்க அப்டே பாவமா ஐயோ புள்ள பாவமேன்றமே முஞ்சிய காம்ச்சு ஐஸ் வச்சி
எங்க அம்மா ஒட்னே புள்ளைக்கு எதுமே கொடுக்க மாட்டா போல புள்ள திங்குறதா திங்கணு சிப்ஸ் சாக்லேட்டா திம்பாங்க
அதா எல் தியு குடுத் து வளக்கணு
ஆமா ம்
இப்டி நீ பண்ணா அது கொஞ்சோ அது டயலாக் உடுவாங்க ஐஸ் வாங்க் கொடுக்கடது அது கொடுக்கூடாது இது கொடுக்கூடாது கொழந்தைய நீ‌ கெடுத் த்து வச்சிருக்க அவ கடைசி வரைக்கு அவனுக்கு எதுமே ஒத்துக்காம போப்போது
ஆ அப்ப நா சின்னப்பிளையா இருக்கும் போது இதல்லா வாங்கி குடுத்தீங்களான்னு கேப்பே அதெல்லா சாப்டக் கூடது அதல்லா சாப்ட கூடாது எனக்கென்ன வாங்கியா தந்தீங்க அது இப்ப பேர பேத்தினு வந்ததுக்கு அப் அ கேக்றல்லா வாங்கி குடுக்கீங்களோ நம்மளா ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு பத்து நாள் வெரதோ இருக்கணு நாலா எதாவது வேணுன்னா சாப்ட மாட்ட எனக்கு அது வேணு வேணுனு பேசிக்
சேரி சிஸ்டர் டைம் ஆயிருச்சு ஆ வச்சிடவா கூப்பட்ர ஆ ஆ ஓகே